அப்டிங்ளா
கேக்குதா
கேக்குது உங்கப் ஃபோன் வைப்ரேட் ஆற மாரி இருக்கு
இப்ப ஓகேவா
இப்ப ஓகே ஓகே நா பேசுறது உங்களுக் கு சத்தமா கேக்குதா நல்லா
கரெக்டா கேக்குது நா வந்து ப்ரேக் ஆனா உங்கள்ட்ட நா கன்வே பண்றே
ஆ ஏன்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க
அப்டியா இல்ல நா அ இல்ல சவுண்டு கேக்கல
யா ப்ரேக் ஆச்சுனா சொல்லுங்க சொல்லுங்க
ஆ சேரி சேரி ஸ்லாங்கு வச் ச்சு எல்லாருமே கண்டுபுடிக்கிறாங்க அது எப்டி கண்டுபுடிக்கிறீங்க நீங்க எந்த சைடா என்ட்டையு கேக்குறாங்க பேசுறவுங் நீங்க கேரளா சைடா அப்டினு கேக்குறாங்க நானு எப்டி இப் என்னால அது அஸ்யூம் பண்ண முடியில நீங்க அப்
இல்ல கேரளா சைடு தா உள்ளிம்பாங்க நீங்க உள்ளின் தான சொன்னீங்க
ஆமா ஆமா ஆமா ஆம்
அவுங்கதா உள்ளிம்பாங்க உள்ளியா சவ்லாவோ என்னமோ சொல்லுவாங்க
சவ்வாலான்னா
அது வெங்காயோ பெரிய வெங்காயோ பெரிய செவ்வாலா சின்ன செவ்வாலாம் வாங்க அப்புறோ உள்ளிம்பீங்க நீங்க நாங்களா வெங்காயத்த வெங்காயம்தா சொல்லுவோ.
ஓ செரி செரி செரி.
ஆ ஆ. அ எங்குது எத் இது தமிழ் ஸ்லாங் இருக்குதுல்ல நீங்க பேசற ஸ்லாங்கு
ஆமா
அது கொஞ்சோ டிஃப்ரண்ட் ஆகுது வேற எது இல்
ஓ செரி செரி செரி.
ஆ.
கன்னியாகுமரி சைடு எப்டி உங்குளுக்கு அங்கல்லா மீன்லா ரொம்போ பிடிக்குமோ மோ
ஆமா ஒர் நாள் மீன் இல்லன் ஆ ஒர் நாள் மீன் இல்லைனாலு எங்க ஊர்க்காரங்க எல்லா ம் மீன் இல்லைனா சாப்படவே மாட்டாங்க.
டெய்லியு மீன் கொழம்பு வெப்பீங்ளா?
டெய்லினா செவ்வா வெள்ளி எடுக்க மாட்டாங்க வீட்ல.
அ
சண்டே வந்து சிக்கன் மட்டன் அது மாரி.
ஆ.
மீதி எல்லா நாளு மீன் ஃப்ரை மீன் கொழம்பு ஒரு நாள் நீங்க கன்னியாக் குமரி வாங்க.
கண்டிப்பா வரே இதுக்கேன் இதுக்குன்னே வரே நேத்து ஒரு சிஸ்டர் ஸ் சொன்னாங்க எங்கிட்ட அ ம் அந்த கூட் தி வெக்கிற மீன் கொழம்பு பத்தி சொன்னாங்க வெறுமை எது துமே ஊத்தாம அப்டே நாங்க எண்ணையே ஊத்தாம அரச்சு அப்டியே கூட்டி நாங்க வெச்சுருவோ.
ஆமாமா எண்ணெய்லா ஊத்த மாட்டாங்க மீன் கொழம்புக்கு.
ஆ அதா அதா நாங்கள்லா நல்லா எண்ண ஊத்திதா செய்வோ.
ஓ செரி செரி செரி. அப்றம் மீன் அவியல்னு ஒன்னு வைப்பாங்க.
மீன் அவியலா?
ஆமா.
ஆ.
அது எப்டின்னா இப்போ எனக்கு அது ரொம்ப தெரியாது அம்மா வந்து மாங்கா அப்ற ஒ சின்ன உள்ளி, தக்காளி அப்றோம் வத்தல் எல்லா நம்ம வந்து காய வெச்சு அரைச்சி எடுப்போ இல்ல
ம் ம்.
அது மாரி அம்மா வந்து மல்லி மல்லித்தூள்ல்லா நீங்க எதாவது கூட வறுத்து அரைச்சி அரைப்பீங்ளா இல்ல மல்லி
நா எதுமே இல்ல நாம் வெளில தா வாங்கிப்பே நா அரைக்க மாட்டே அம்மாதா அரைப்பாங்க. அரைச்சா குடுப்பாங்க இல்ல எங்க மாமியார் அடைச்சா எனக் குடுப்பாங்க. நா வெளிலதா வாய்ங்க்குவே எனக்கு அந்தளவுக்கு வந்து பக்குவோ வந்து வர்ல இன்னு.
ஓ செரி செரி செரி செரி இது அம்மா என்னல்லாமோ கருவேப்பள கொஞ்ச அரிசி அப்றமா மஞ்சளு எதெல்லாமோ வறுத்து மல்லிக் கூட சேத்து அரைப்பாங்க
ஓ சேரி சேரி
அதே கொழம்பு கூட போடும்போது அப்படி இருக்கு அந்த அவியலு ஒரு ரசமு வச்சு சாப்புடுங்க நீங்கல்லா மெயின் கன்னியாகுமாரிலயே இருந்து
இட்லி சட்டில வச்சு அவிப்பீங்ளா
இது அ அவிக்றதா
அவியல்னா மீன் அவியல்னா எப்டி
சட்டி இருக்குல்ல அதுல வைப்பாங்க
ஆ
புளியலா அதிகமா கொஞ்ச ஊத்தி அப்டி இருக்கு
ஓ நீங்க வந்து கொழம்பு மாரி சொல்றீங்ளா
ஆமா ஆமா நீங்க அவியல்னு நெனைச்சுட்டீங்ளோ
ஓ ஆமா
இது எங்க ஊர்ல அவியல்ன்னு சொல்லுவாங்க மீன் அவியல் கொஞ்ச தேங்காவ கருமுறா இது பண்ணி பண்ணுவாங்க அப்படி இல்லன்னா உள்ளியு வத் வத்தல் பொடி அதையெல்லா போட்டு கொஞ்ச கார சரமா இருக்கு அதையெல்லா வச்சு கொஞ்சோண்டு பழைய சாத வச்சு சாப்ட்டீங்கன் வைங்களே நீங்க உங்களுக்கு
பழைய இல்லல்ல ப ழைய சாப்பாடு க்கு மீன் கொழம்பு சூப்
சூப்பரா இருக்கு ஆமா ஆமா அதுவு நம்ம இன்னைக்கி வக் கிற மீன் கொழம்ப விட இன்னைக்கு வச்சிட்டு நாளைக்கு சாப்ட்டீங்கன்னு வைங்களே
அது இன்னு டேஸ்ட்டா இருக்கு அ எங்க பாட்டி எல்லா அந்த எங்க எங்க பாட்டி வந்து எங்க பாட்டி வீட்டு கிட்ட வந்து ஆறு இருக்குது டேம் மாரி அ காவிரி ஆறு அங்க வந்து மீனு வந்து உங்களுக்கு கடல் மீனு எங்களுக் கா ஆத்து மீனு அவங்க என்ன பண்ணுவா இப்பதானே ஃப்ரிட்ஜ் எல்லா அப்ப ஃப்ரிட்ஜ் கெடையாதுல்ல அப்ப என்ன பண்ணுவாங்ளாமா மீன் வாங்கிட்டு வந்து அ அங்கயு ஒரசி கழுவி தரமாட்டாங்க அ தாத்தாதா வந்து கழுவுவார் கழுவி
செரி செரி ஆ
பண்ணுவாங்ளாமா மண் சட்டில வெச்சு ஒரு வெள்ள துணிய கட் டி வச்சிருவாங்க நைட்டே
ஓ சேரி சேரி சேரி
காலே ஆ அதுதா நைட்டே வந்து கட்டி வச்சிருவாங்ளா வெச்சுட்டு நைட்டு அப்ப கல்லுலதானே மாவாட்டுவாங்க எல்லா சாயங்காலமே ஆட்டி எல்லா ஒரு அதாவது வெயில் கம்மிய ஆறதுக்குள்ள அ இப்ப ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள அவுங்கதா எட்டு மணிக்குள்ள தூங்கிறுவாங்கல்ல இப்ப நம்பள மாரி கெடையாதுல ஆமா எட்டு மணிக்லா தூங்கிருவாங்களா அப் அப்போ வந்து அம்மா சொல்லுவாங்க எனக்கு அ முன்ன வந்து இந்த மாரி பண்ணி வச்சிருவாங்களா காலைல எந்திரிச்சி இட்லி அவுங்களா அஞ்சு ஆறு மணிக்கலா ரெடி பண்ணிருவாங்ளா சாப் இட்லிலா அம்மா காலையில சாப்பாடு சாப்பறது செவன் தேர்ட்டிக்கு சாப்ட்ருவாங்களா
நம்ம எல்லா எலும்புறது செவன் ஓ கிளாக்
ஆமா ஆனா அவுங்க ஏல்ற மணிக்கல சாப்ட்டுருவாங்ளா
அ அப் அதா இப்ப உள்ளவங்க எவ்ளோ ஹெல்த்தியா இருக்காங்க நம்ம இப்ப பாருங்க நொஞ்சாங்கோழிமாரி இருக்கறோ
அம்மா வந்து இன்ன வரிக் கண்ணாடி போட்டதே கெடையாது அவங்களுக்கு வந்து இப்ப அம்பத்தி எட்டு வயசு ஆவுது கண்ணாடி போட்டதில்ல நா நா லென்ஸ் வச் வச்சிருக்கே
ஓ சேரி சேரி சேரி
அவுங்க வந்து எனக் சொல்லுவாங்க நா மீன் நெறைய சாப்ட்ருக்கே அதனால நா கண்ணாடி போட மாட்டே
ஓம் ஆமா கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆனா ஆத்து மீனு சுல்றீங்கல்ல
ஆமா
எ எங்க ஊர்லயு நா ஆத்துமீன் ஒரே ஒரு வா எி டேஸ்ட் பாத்துிருக்கேன் ஏன்னா கடல் மீன்க்கு ஆத்து மீனு பூ டிஃப்ரன்ஸ் எப்டி இருக்கு நல்லா இருக்கு இத விட அது டேஸ்ட் டேஸ்டா இருக்குதான்னு பாக்குறதுக்காக ஆனா ஒரு மாதிரி மண் மண் ஸ்மெல் வரு
உங்களுக்கு ஆமா உங்களுக்கு அது புடிக்காது உங்களுக்கலா அது புடிக்காது
ஆமா ஆ ஆமா நா ஒரு ஒன் மந்த் கிட்ட சென்னைல நின்னு ஒர்க் பண்ணே
ஆ
அப்போ ஒரு சிஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க ஒருச் ஒ ஒரு டூ டேஸ் லீவுக்கு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வச்சு கொண்டு வந்தாங்க ஐயோ அத அவங்க அவ்ளோ விரும்பி சாப்டறாங்க என்னால அது
உங்களுக்கு புடிக்காது ஆமா ஆமா உங்களுக்கு அதெல்லா பிடிக்காது அது கரெக் ட்டுதா எ ஃப்ரெண்ட் ஒருத்த அப்டிதா சொல்லுவா ஆ அவளு வந்து அவ திருநெல்வேலிக்காரி
ஓ செரி செரி
என்னடி இது அதெல்லா சேத்து எப்டி எப்டி வா வா
அதி இதை விரும்பி அப்டி சாப்டுட்டு டெய்லியு அத சாப்ட்டு பழகிட்டு இத சாப்படும் போது இதுல அவங்க என்னத்த இருக்குன்னு ரொம்ப புடிச்சு விரும்பி அப்ப நம்ம ஊர் சாப்பாடலா சாப்டாங்கன்னா இவங்க
நீங்க நல்ல காரசாரமா சாப்டுவீங்கதான
ஆமா ஆமா.
ஓ நாங்க எல்லா கொஞ்சோ கம்மிய தா சாப்டுவோ
இங்கே ஒரு நாள் வாங்க கன்னியாகுமரிக்கு மீன் மீன் ஐட்டம்.
அது கூட ரெண்டாவது பிரச்சனங்க எனக்கு அந்த சன் செட்டு சன்ரைஸு பாக்கணு ரொம்ப ஆச எனக்கு
கண்டிப்பா வாங்க
திருவள்ளுவர் செல பாக்குணு
வந்துருக்கீங்ளா இங்கே இல்லியா
வந்தது வந்துருக்குறே பட் ஆனா அங்கல்லா போனதில்ல சன்செட்டு சன்ரைஸும் பாத்தது இல்ல நா சின்ன கொழந்தைல வந்தது அதுக்கப்பறோ அங்க வரவே இல்ல நானு
ஓ நா அங்கேதா வர்க் பண்றே
நீங்க அத அதா உம்ம லக்கு தா அதல்லா
ஆனா ஒரு உண்மையே சொல் ஆமா ஒரு உம்மைய சொல்னுன்னா எங்க ஊர் அரும எனக்கே தெரியவே தெரியாது எல்லாரு நா அந்த அந்த ஃபீல்ட்ல தா வர்க் பண்ற அக்கௌன்டடா இர்க்கே இந்த ரூம் புக் பண்றதே அந்த மாரி இதுலம் இவுங்க எதுக்குப்பா வாறாங்க என்ன நாங்க உங்க ஊருக்கு பாரவாஸ் செய்யறோ அப்படில்லா நா நெனச்சிருக்கே அத் தப்புத் தெரியிது நீங்க இப்போ சொல்லும்போது தெரியுது நம்ம ஊர்ல இவ்ளோ இது இருக்கே அதனால தானே இவ்ளோஜ் ஜனங்க வாறாங்க
இல்ல இல்ல அதுதா நம்ப கடல்லா எங்கெங்க இருக்குதோ உங்ளுக்கு கடல் ஓரோ அங்கு எல்லாருமே மக்கள் நறியா வருவாங்க
ஆமா ஆமா அதுதா யே எங்க ஊரு அரும எனக்கு தெரிய மாட்டிக்கின்னா உங்களுக்கு அத பாக்கனு
ம் அவங்கவுங்க ஊரோட அரும அவங்கவுங்களுக்கு தெரியாதுங்க ஆனா நம்ப ஊர விட்டு நம்மளால இருக்கவு முடியாது
ஆ
நீங் சாப்ட்டீங்ளா
இல்ல இனிமேதா சாப்பட்ணு ஆஹ் ஹலோ
உப்மான்னு சொன்னீங்கிள்ல
ஆமா ச்சாப்பிட்ணு
ஓ ஓகே ஓகே சக்கர வெச்சி பழ வெச்சி சாப்
பழ வச்சி சாப்பின்ணு
ம் ஓகே ஓகே ஃபங்க்ஷன் மத்யானமா
ஆமா அது ஃபங்க்ஷன் வீட்ல
ஆ அதா இல்ல மத்யானமான் கேட்டே எப்ப களம்ப்வீங்க மதியான கிளம்புவீங்களான்ட்டு
தொல்லக் நாள் க்ளாக்குகள் கட்டி வீட்ல எனக்கு ஒர் சிஸ்டர் ருக்காங்க ரெண்டு தம்பிங்க இருக்காங்க
மொத்த நாலு பேரா கலகலன் ருக்கு வீடு
ஐயோ எல்லாரு வேலைக்கு போயிருவாங்க படிக்க போயிருவாங்க
இல்ல இப்ப அப்படி தா இருக்கு ஃப்ரீ டைம்லலா நல்லார்க்குல்ல
ஆமா ஆமா ஆமா சண்டைங்கிறதுக்கி மறு இடமே எங்க வீடுதா
ம் ம்
ம்
ம் ம்
உங்க வீட்ல பசங்க சண்ட போடுவாங்க
ஆ சிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷோ இருங்க நா கால் பண்ட்டுங்களா டென் நிமிஷ் ஆயிடுச்சி இருங்க
ஓகே